க்கம் தோழி தோழி
கேக்குது நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கீங் தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சமையல் எல்லாம் ஒன்னும் பண்ணல தோழி இன்னைக்கு பெருசால்லாம் ஒண்ணும் பண்ல தோழி ஆ
ஃப்ரீயா இருக்கீங்க
ஆமா தோழி பெருசானா என்ன தோழி ரொம்ப பெருசா எல்லாம் பண்ணல தோழி கொஞ்சோ வெள்ல போ வேண்டிய வேல இருந்தது பசங்களுக்கு மட்டும் பிரியாணி வாங்கி வச்சாச்சு தோழி மத்தபடி இந்த காரக்குழம்பு வச்சு சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சு கேரட் பொரியல் பண்ணி ஆ ரசம் அப்பளம் அது அவ்ளோ தா தோழி நீங்க என்ன தோழி சமயல் பண்ண
எங்க வந்து நான் காலையிலயே எங்க வீட்டுல நான்வெஜ் தான் தோழி இது மாரி இட்லி குழம்பு செஞ்சோம் அப்புறம் மத்தியானத்திக்கும் நான்வெஜ் தா க்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ஸ் போட்டு ரசம் வைக்கணும்
சரிங்க தோழி சரிங்க தோழி ஆமா பசங்கலா வீட்ல இருப்
ஆமாங்க தோழி அது அவ்ங்க விரும்பி சாப்பிடுற உணவுங்கரங்காட்டி வாரத்து ல ஒரு நாள் கண்டிப்பா அத எப்படியோ செஞ்சு குடுத்துறதுன்னு வச்சுங்களேன் அதுவும் இல்லாம அது செஞ்சு எல்லா வெஜிடபிள்ஸ்ஸோடங்க இது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் காலையில செஞ்சு வச்சோம்னா ஃபூ அந்த நாள் பூரா அவங்க பேசாம சாப் விட்டுக்கிட் இருப்பாங்க நமக்கு கொஞ்சோ தொந்தரவும் இருக்காது இல்லைங்களா
சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான்
நா ஆமாங்க ஆமாங்க ஆனா அதுவே வந்து நான் அந்த இது யூஸ் பண்ணாம அ அத நாட்டுக்கோழியே யூஸ் பண்ணி
ஆ ச அது நல்லதுதான் நல்லதுதான் இந்த கறியெல்லாம் கொடுத்தா கூட ரொம்ப பண்ணுதுங்க பிரியாணியில கூட கோழி பிரியாணி தான் வேணும்னா என்ன பண்றது கறி பிரியாணிலாம் என்ன பண்ணுது இதுங்கல இல்ல ஒடம்புக்கு இப்ப சாப்ட்டாதான் நம்ப நம்ப கொடுக்குறது அதுக்கப்புறொ பெரிய பிள்ளையா போன்னுச்சுங்கன்னா அதுங்க இஷ்டத்துக்கு தான் சாப்புடுங்க
இப்பயே அப்டித்தாங்க தோழி இருக்காங்க இப்பயே பாதி பாருங்க பாதிக்கு பாதிதான் நம்பொ கொடுக்கறத சாப்டுறாங்க அப்புற எல்லாம் வந்து சாப்பல னு அழுது வேணா புடிவாத முடிச்சு சாப்பிடாம இருக்காங்கள ஒழு ஞ்சு நம்ம சரி நல்லதுக்கு கொடுக்குறோமேன்னு சொல்கிறாங்களேன்னு கூட சாப்ட மாட் டேங்கறாங்க ஆனா நம்மல்லா அப்டி கிடையாது இல்லைங்களா அம்மா அப்பா என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் சாப்
ஆ
இது வேணு அது வேணும் நம்மல்லா கேட்டதும் இல்ல அந்த அளவுக்கு அவங்க விட்டதும் இல்ல எதா இருந்தாலும் ஓரளவு செஞ்சும் கொடுத்துருவாங்க அ வாங்கி கொடுக்கறது என்னங் பழங்களும்மு மத்த ஏதாவ்து தான் வாங்கி கொடுப்பாங்க மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு
ஆமா தோழி ம் ஆமா இப்ப பா த்தீங்கன்னா என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது பத்தா கா ஸ்கூ பள்ளி க்கு போனனா ஸ்நாக்ஸ் காலையில பதினோரு மணிக்கு சாப்ட என்ன வச்சிருக்க அ ஸ்கூ பள்ளியில பாத்தீ ங்னா வெறும் பழங்கள் அந் ந்த மேரிதா வக்க சொல்றாங்க இது என்னானா அத வச்சுரு இத வ ச்சுரு இத வச்சுரு மதியத்துக்கு மே மிஸ் வந்து அவங்க டீச்சர் சொல்லிட்டாங்களா அவனே அடிச்சு வுட்டுட்ருக்கா அ டே சாம்பார் சாத ரச சாத எதுமே குடுக் கூடா சொல்ட்டாங்களா அ டெய்லி பள்ளிக்கு வந்து பாத் த்திங்கனா அ சிக்கன் பிரியாணி மட்
அதாவது நீ நம்ம எப்டி மே ஆ சிரியர்கள சொல்லி அவுங்கள பயமுர்த்தி மெரட்றோ அந்த மாதிரி அவுங்க அந்த அதே இத
ஆம்மா இது மட்டுந்தா வக்க சொல்லிருக்காங்க அ அப்ற வந்து உருளக்கெழங்கு மட்டு வக்க சொல்லிருக்காங்க டெய்லியுமே வேற எது எடுத்துட்டு வரக்கூடாதுன் சொல்ட்டா ங்க என்னதா திட்றாங்க அப்டினு ரெண்டு நாள்தா ஆவுது போயி அதுக் குள்ள இவ்ளவு
ஆமாமாங்க அது இ இப்போ நாளைக்கு எதாவது செஞ்சு குடுக்குறத இன்னைக்கே அவுங்க அவுங்க நம்ளுக்கு முன்னாடி அவுங்களே சொல்றாங் எனக்கு நாளைக்கி எனக்கு வந்து ஸ்னேக்ஸ் ந இது குடுத்துடுங்க மத்தியான இதுன குடுத்துடுங்க அப்பதா நா சாப்பிடுவே இல்லினா வந்து நா வச்சு ட்டு வந்துருவே மேம் கிட்ட சொ சொல்லி எனக்கு வயிறு வலிக்கி எல்லா ட்ரிக்ஸும் அவுங்களுக்கு தெரியுதுங்க தோழி நம்மள நம்மதா ஏனோ தானோன்னு வளந்துட்டோ அவுங்கலா ரொம்பவுமே பாத்தீங்கன்னா
நல்லா மைண்ட்லா நல்லா ஷார்ப்பாருக்குஸ் ஸ்மார்ட்டா இது பண்ணிட்ருக்குங்க நா நெனச்சே சேரி புடிக்காத சாப்பாட்லா வ ச்சு அம்சூட்டா மிஸ் எப்டியு குடுத்துட் ருவாங்க மெரட்டி அந்த நெனப்புலருந்தா ஆம்மா ஆ மெயினா காய்கறிதா தோழி அதா அவுங்க டீச்சர் ஊட்டி வுட்டுருக்காங்க கொஞ்ச கொஞ்ச அப்ப ஊட்டி வுடுவாங்க போல க ஊட்ன வரைக்கு ஒழுங்கா அந்த காய தொட்டு சாப்ட்ருக்கா அதுக்கப்புறம் பாத்தா திரும்பி கி வீட்டுக்குதா எடுத்துட்டு வந்துடுச்சு எல்லாத்
ஆமா எங்க வீட்ல எங்க பொண்ணு பிரச்சனருக்காதுங்க அவுங்க சின்ன வயசுலருந்தே அவுங்கஸ் ஸ்கூல் பேக் பொறுத்த வரைக்கு ரொம்ப கொஞ்ச கண்டிப்புங்க கண்டிப்பா காய் ஒன்னு இருக்கு பழ ஒன்னு இருக்கணு அ அதே மாரி எந்த இதுவு இருக் க்ககுடாது அவுங்க ஸ்கூல பொறுத்த வரைக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லா அலோ கெடையாதுங்க எல்லாமே வந்து ஸ்னேக்ஸா இருந்தாலு அதாவது கெழங்கு வ ங்க இல்லனா கடல வகைங்க இல்ல சுண்டல் வகைங்க அப்டிதா இரு க்குணு இந்த சிப்ஸ்ஸு பிஸ்கெட்ஸ் எல்லாங் கூட அலோடு அ
ஆமாந் தோழி இவுங்க ஸ்கூல்லியுங் கெடையாதுதா
ஆ ஆனா ம் லன்ச் சா மத்திய மத்திய உணவுக்கு உங்ளுக்கு தப்டிதா அதாவது காய்கறிங்க இல்லாம இருக் க்கவே கூடாது கண்டீப்பா காய் ஒன்னு கண்டீப்பா இருக் க்குனு அது இல்லாம அவுங்களுக்கு இருக்கக்கூடாதுனால ஏம் பிள்ளைக்கு வந்து இப்போ பிரச்சன இல்லாம அது பழகிட் ட்டாங்க ஆனா ஏம் பையனுக்கு அவுங்க ஸ்கூல்ல பெரிய ஒரு அ ஒரு கட்டுப்பாடெல்லா கெடையாதுங்க அ அதனால வந்து அவுங் கள அவுங்க இஷ்டப்படியே இருக்கிறங்காட்டி தெனைக்கு எனக்கு இவுங்க நா சாக் ன்னமாவே அவுங்க காய்கறி சாப்பட மாட்டாங்க ஸ்கூல்லியு சொல்லாதனால அவுங்குளுக்கு ரொம்ப செள
அ அ கரட்டு இவ பள்ளிலியும் பாத் திங்னா தோழி ஆ மதியத்துல நீங்க சாதம் வேணாலு கம்மியா வச் அன்ப்புங்க அ ஆனா வந்து காய்கறி வந்து நெறைய வச்சனுப்புங்க நாங்க சாப்பிட வச்சுப்போ இததா சொல்றாங்க நீங்க சொல்ற மாரி அந்த பிஸ்கட் ஐட்டலா வ ச்சு அனுப்பகுடாது தோழி உம் உம் உம் உம் நம்ம அதனால சுண்டல் அந் இந்த மேரிதா வச்சு அனுப்புறது நானுமே இவரு அப்டி அப்ற சாப்டுட்டு வந்துருவாரு
ஆ ஆ ஆ அதா அதா அதாங்க அதனால இவு இப் இப்புடியெல்லாம் பண்ணாதா அவுங்கல்லா சாப்டுவாங்க தோழி இல்லின் வச்சுகோ ஸ்கூல்ல மட்டுந்தா அந்தப் பள்ளிக்கூடத்துல மட்டுந்தா ஒரு பய இருக்கு நம்ம கிட்டலா அந்த பய இருக்காது ஒன்னா பிடிவாத புடிச்சி ஏமாத்திருவாங்க இல்லனா அழுது சமாளிச் ச்சுட்டு ஓடிருவாங்க அதனால ஆ ஸ்கூல் வந்து அந்த காய்கறிங்கள கொஞ்ச குடுக்கறது எ எனக்கு கொஞ்ச அவ்ங்க கொஞ்ச கட்டுப்பாடோட கட் ரொம்ப கடினமா கடுமையா அத வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பாத் தோழி அப்டி இருந்தா தா நல்லது தோழி திரும்ப சனி ஞாயிறுனா இதுங்க வந்து இதுங்க சொல்றத தா நம்ப சமைக்கிறம் மாரி ஆயிடுத்
ஆமாம்மாம்மாம்மா இல்ல இல்லைங் சொல்றங் வித்தியாச இருக்கு நம்ம பாட்டிமா நம்ம அம்மாப்பாங்க மொற் ங்க வேறமார்ருந்தது அவுங்க பள்ளிக்கூட போறது நம்மளது கொஞ்ச வேற மாரி நம்மளது கூட பரவால்லன் தோணுது இந்த இவுங்களோட ஆ ஒப்பிட்டு பாக்கேல நம்மளதுலா எவ்வளவோ பரவால்ல தோணுது தெரியுங்ளா நம்மலா வந்து ஒரு ஃபுல் அ ஃபுல் நாள் பூராவுமே ஒரு வந்து ஒரு சுறுசுறுப்பாவு ஒரு எனர்ஜியாவு இருப்போ இவுங்கலா இங்க போயி்ட்டு வந்தாலே இது டயர்டா இருக்கு என்னால முடிய்லங்கிறாங்க
அதுவு இந்த வெயிலுக்கு அதுக்கு ரொம்ப தாங்கவு முடியல தோழி பசங்க பாவ தோழி ஆ எல்லா பதுனோரு மணிக்கு வருன் பாத்தா வெயிலு இப்ப எட்டு ஒம்போது மணிக்கே வந்து ரொம்ப தொந்தரவா இருக்கு
அதாவ்துங்க ஒரு அந்த மழையே இல்லைங்க இந்த வர்ஷ சுத்தமா கெடையாது எல்லா வர்ஷமு இந் இந்த டைம டு இங்கெ வர்றப்ப ஒரு நாலு மழ மூணு மழ பெரிய மழ வரு கொஞ்சோ அந்த இதுக்கா கம்மியா இருக்கு இப்போ மூணு நாலு மாசமா அப்டியே வெயில் மங்காம அடிக்குது பே செம்மா வெயில் கொளுத்துது அதாவ்து அந்த கத்திரி வெயில் மாரியே இருக்கு
ஆமா தோழி இந்த நவம்பர் முடியு ஆகஸ்ட் முடியு இப்டிதா இருக்குன் சொல்லிருக் காங்க தோழி ஜூன் மா இந்த மாதம்லா அதிகமாவே இருக்குமா
அ ஜூன்லலாம்
இருக்க முட்ல தோழி ரொம்ப கஷ்டமாதா இருக்கு பையனுக்குலா பாத்தீங்னா ரொம்ப அந்த வேர்க்கூர்லா வந்து ஆ பெருசு பெருசா கட்டி கட்டியா வந்துட்டு கழுத்துலதா தம்பிகிட்ருக்காப்ளைல அ ஆமா அது என்ன ரொம்ப தொந்தரவாதா இருக்கு தோழி
ஆமாங்க தோழி இன்னா அப்றோ இந்த பசங்க இந்த வெயிலுக்கு எதா இருந்தாலு சீக்கிர ஜீர்ண ஆயிடும் போல இருக் கு திருப்பி திருப்பி ஒன்னா பானங்கள் எதாவ்து கேக்கறது இல்ல எதாவ்து செஞ்சு குடுங்கன் கேக்கற்து எவ்ளோ என்ன பண்ண முடியுங்க ஒன்னுமே பண்ண முடியல
அ பாவந்தா அதுங்க அ கஷ்டமாதா இருக்கு இப்ப ஸ்கூலு இப்ப பள்ளி தொறந்தத்ல இருந்து ரொம்ப ஊத்துது போலக்கு இருந்தாலு ஃபேன் தா இருக்கு ஏ சி லா இரு நம்ப எதிர்பாக் க்க முடியாது பள்ளியில அது பாத்தீங்கனா முடிய்ல போல க்கு எது வேணா ச மாலைல போய் அழைக்க போம் போது எல்லா நம்ம கைட்னா போதுன் நிக்கிறாப்ல வீட்டுக்கு வந்து
ஆமாம்மா அதுவு யூனிஃபாம் கொஞ்ச கடினந்தாங்க டிரெஸ் அந்த யூனிஃபாமே பாத்தீங்னா கொஞ்ச வந் து க ரொம்ப மொத்தமான துணியாவு இருக்கு காலரு பெல்ட்டு டையி எல்லா ஷூ சாக்ஸ் வேற இதுல அவுங்கெ எதாவ்து சொல்லி அவ்ங்க எதாவ்து சொல்லி எதாவ்து ஷூ சாக்ஸ்ஸாவ்து இல்லாம கொஞ்ச ஃப்ரீயா ஒரு ரெண்ட் ஒரு ரெண்டு மாசத்துக் ரெண்டு மாஸ்த்துக்கு இது பண்ணலானா கூட அவுங்க விடமாட்டாங்க
ஆமா தோழி ஆமா தோழி அது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கதான் தோழி அ பாவமாதா இருக்கு ஆனா பிள்ளைங்க
என்னமோ அப்டியே போ ரெண்டு இப்டியே ஓட் டிட வேண்டிய தான் என்ன பண்ண முடியு நாம பேசிட்டே அப்டியே கட நாள வந்து
அ அது தான் தோழி இல்ல தோழி நான் பள்ளிக்கூடன் தான் தோழி போரு அதுக்கப்புறமு வேலை இருக்கா வெயில் அலையிற மாரி தா இருக்கு அதுவு உச்சி வெயில் பன்னெண்டு ஒரு மணிக்
ஆமாங்க அது நம்ம அத போகாம தவிர்க்கவு முடியாதுங்க அத வந்து செய்யாம முடிக்க முடியாது இல்லைங்களா நம்ம கடம அது நம்ம அத போய் நம்ம நம்மளா தா அத செஞ்சே அவு போனோ அதனால பாத்தீங்கன்னா ஒன்னு பண்றதுக்கு இல்ல ஒன்னு சொல்றது எதுவு இல்லன்னு வச்சுக்கோங்கலே
கஷ்டமாக தா இருக்கு யார பாத்தாலு கஷ்டமாக தா இருக்கு வெயிலு வெயிலு வெயிலு முடியல முடியல
இல்ல யாருமே இத பொலம்பாம இல்லன்னு வெச்சிக்கோங்கலே எல்லாருமே பாத்தீங்கன் னா வெயிலுக்கு ரொம்பவுமே இது பண்றாங்க ரொம்ப. ரொம்ப செரமப்பட்றாங்க அது வயசானவங்கல்லா அவங்கள பாக்கவே கஷ்டமா இருக் ந நம்மளாது வெ வெ ஒரு இது மாரி எந்திரிச்சி வெளியில போ முடியு அவுங்க வயசுக்கே எந்திரிச்சு. போகவு முடியாதா அதனால வந்துட்டு ரொம்ப சிரம கூப்புட்றாங்க உக்கா ஒரே எடத்துல உட்காந்துட்டு அ அவுங்க போகவு முடியாம வர வரவும் முடியாம அவுங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்குமே பாருங்களே
அது எறங்காது. தோழி சாப்பாடு எறங்காதுன்னு தான் சொல்றாங்க இப்ப எங்க அம்மாலாங்கூட. ஐயோ சாப்டா சாப்புடணுமா அப்டின்னு தான் அ சாப்பிட்றாங்களே தவிர் து வேற வழி இல்ல தின்னு ஆவணு ஓர் ரெண்டு வாய் போட்டுட்டு போயிட்றாங்க தயிர் சாத
ஆமாம்மா இங்க எங்க வீட்ல எங்க இங்க இவுங்க எங்க அப்பா எங்க வீட்ல அவுங்க அப்பால்லா கூட எங்க வீட்கார். உள்ள இருக்கற அவரோட அப் அப்பா கூட மாமனார் கூட பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சா அவரு த இந்த சாப்பாடு இதெல்லா அவருக்கு வெயில் காலத்துல முடியாம. வெறு இந்த கம்மங்கூளு ம் அந்த மாரிதான் விருப்ப பட்றாரு எனக்கு அதே ரெண் ரெண்டு டம்ளர் மூணுக்கு மூணு நேரோ குடுத்துருங்க போது எனக்கு எதுவு வே வேணா என்னால எதுவுமே சாப்பிட முடியல வெயிலு அவ்ளோ வந்து உருக்கமா இருக்கு.
அ ம்
மாரி அவரூ பொலம்பிக்கிட்டே இருக்காரு அவருக்காவாது சீக்கிரோ கொஞ்சோ வெயில்.
வெயில் கொறையணு சரிங்க நறையா பகிர்வோம் தோழி நம்ம பின்பு பகிர்வோம் தோழி தொடர்வோ தோ ழி நன்றி தோழி நன்றி தோழி